தோழி எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா உம் ம் என்ன பண்றீங்க தோழி
நா வந்து இப்போ காஃபி அவருக்கு வச்சே அப்டியே நானும் காஃபி குடிக்கிறே
ஓ அப்டிங்களா காஃபின்னா குடிப்பீங்ளா பால் காஃபியா இல்ல
பால் காஃபி இதா பட் எப்போவாவது ரேரு குடிக்கணும்னு தோணுச்சுன்னா குடிப்பே ரேறா
ஓ சரிங்க தோழி இல்ல நா கேள்விப்பட்டே நீங்க வெயிட் லாஸ்ல இருக்கீங்க அப்டின்னு அதுக்குதா ஒரு சந்தேகத்துலதா கேட்டேன் தோழி அதாவது பால் காஃபியா பிளாக் காஃபியானு
இல்ல பால் காஃபி தா என்னைய ஹெல்தி ஆக்சுலி ரொம்ப எங்க வீட்ல போய் இப்ப மாரி வெயிட் ஏறு கொஞ்சமாவது ஏறு அப்டிங்றாங்க ஒன் நாட் ஃபோர் இருந்தே ஆமா ஒன் நாட் ஃபோர் இருந்தே
ஓகேங்க தோழி
ஃபிப்டி நைன் சிக்ஸ்டி
ஓ அப்டிங்ளா சரிங்க தோழி வெயிட் லாஸ் எப்டி பண்ணீங்க தோழி ஏதாவது சாப்பாடு முறைப்படியா இல்லன்னா உடல் பயிற்சி
ஆப்ரேஷன் தா ஆக்சுவலி நா வெயிட் லாஸ்க்கு நெறைய பண்ணே கலர்ஸ் போனே அப்றோம் டயட் இருந்தே நெறையா அப்றௌம் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்லையே எனக்கு வந்து டயட் சாட் ப்ரிப்பேர் பண்ணி குடுத்து ங்க எல்லாமே பண்ணாங்க பண்ணே பண்ணுனை அப்புறோம் எதுவுமே தே அப்ளிகேஷனாவே இல்ல அப்புறோம் என்னாச்சுன்னா நெஞ்சு வலிச்சுட்டே இருந்துச்சு இ சி ஜி எடுத்துட்டே இருந்தாங்க இ சி ஜி ஸ்கேன் நீங்க ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளமா இருக்குட்டு பயந்துட்டே வந்துட்டு ட்டு வார வாரோ இது இந்த செலவு அப்புற மறுபடியு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல டாக்டரா பார்த்தலா பெரிய டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு போய் டாக்டர கன்சிடர் பண்ணா கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ணி ஆகனு இந்த வயித்துல இருக்கிற சதையல்லா வந்து து மேல அழுத்தம் குடுத்து அதனால தா நெஞ்சு வலிக்குது
ஓ மூச்சு விடவு முடியாம இருக்குமா தோழி அதே தா எனக்கு இருக்கு தோழி
அதனால வா லைஃப்பில ஃபுல்லாமே இப்டி தா இருக்கும் அப்டின்னு சொன்னாங்க ஆ என்னால ரொம்ப நேர நடக்கவு முடியாது அந்த அளவுக்கு இருந்துச்சு ஹம் அப்படி அம் நட க்க முடியாது உட்கார முடியாது எந்திரிக்க முடியாது அந்த அளவுக்கு இருந்தது ரொம்ப உடம்பு போட்டுருச்சு அப்புறம் மறுபடியு செரி அப்புற டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்புற என்ன பண்ணலா அப்படின்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் மூலமா தா ஆக்சுவலி இது ஃபோர் லேக் ஃபை லேக் ஆகு அப்டின்
ஓ அப்படிங்களா அதாவது கைப்பட்டை கை கால் கைக்கிடையில உள்ள சதைகள் தொடை பக்கத்துல சதைகள் வயிறு சதை அந்த மாரிங்களா
அந்த மாரி எல்லா இல்ல வயித்துல இருக்கிற ஒரே ஒரு பார்ட் மட்டு கட் பண்ணி எடுப்பாங்க என்னன்னா இறைப்பைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து குழந்தை மாரி இருக்கிற அளவுக்கு பண்ணிருவாங்க குழந்தைங்களுக்கு எப்டி இருக்கு
ஓகே ஓ சரிங்க அதாவது என்ன இரப்பையா
ம் அத எதோ சம்திங் சொல்லுவாங்க அதை வந்துட்டு கர்பப்பை இல்ல இரை பை சாப்புட்றது அது வந்துட்டு சின்னது பண்ணிருவாங்க ஆக்சுவலி அப்போ இப்ப சின்னது ஆப்ரேஷன் பண்ணோனே என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப குழந்தைங்க ஃபஸ்ட் டுன்னு எடுத்துக்கோ லிக்விடு மில்க் மட்டு எடுத்துக்குவாங்க அந்த மாரி நானு வந்து ஆ ஜூஸ் இந்த மாரிதா எடுத்துக்கணு ஃபஸ்ட் டு லிக்விடு அதுக்கப்புற குழந்த அளவுல குறைந்த அளவுல இல்ல அதுதா எடுத்துக்கணு லிக்விடு தா அதுக்கப்புற வந்து கஞ்சி
ஆ
அதுக்கப்புற வந்து சாப்பாடு கொஞ்ச கொழ கொழனு இந்த குழந்தைங்களுக்கு எப்டி ஸ்டேஜ் பை ஸ்டே டேஜா எப்டி குடுக்குறோ ஆ அந்த அப்படியே மறுபடியு ஸ்டேஜ்க்கு வந்து இப்போ நா சாப்புட்றே ஆனா பட் ரொம்பவு சாப் பட முடியாது ஓ ஒரு இடைவெளை விட்டு விட்டு கொஞ்ச கொஞ்சோ சாப்ட்டுட்டே இருக்கணு ஒரு டூ ஹவர்ஸு அந்த மாரி
ஆ புரியுதுங்க தோழி அதாவது எப்டி ஓப்பன் சர்ஜரிங்களா இல்லனா வந்து எப்படி
ஓப்பன் சர்ஜரி இது அ இது தெரியலயே எனக்கே ஆனா ரொம்ப பெருசுன்தா சொன்னாங்க ஸிடிச்சஸ்லா இருந்துச்சு ரொம்ப பெருசல்லா இல்ல அங்கங்க இருந்துச்சு அங்கங்க இருந்துச்சு ஆனா ரொம்ப பெரிய ஆப்ரேஷன் தா சொன்னாங்க அ இதுக்கு அனஸ் த்தியா டாக்டரே கூட ஃபுல்லா ஆ அந்த நாள் ஃபுல்லாமே அவரு கூட இருந்தாங்க அவரு வந்துட்டு எனக்கு வந்துட்டு இது இன்சூரன்ஸ் கிடைக்காதனால அனஸ்த்தியா மாத்திரை எடுத்துகிட்டே எனக்கு ஹார்ட் பீ்ட் வந்து ரைஸா தா இருந்துச் ச்சா சோ வந்துட்டு அதனால ஆப்ரேஷன் பண்ண முடியாது டேப்லெட்ஸ் எடுத்துட்டு அது கட்டுப்பாடுக்குள்ள வந்தா மட்டும்தா ஆப்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்ட்டாங்க
புரியுதுங்க தோழி புரியுதுங்க ஆனா நம்ம உங்களுக்கு டயட் மூலியமா சொன்னீங்கல்ல நீங்க வந்து டயட் மூலியமா சொன்னீங்க தோழி நீங்க ஏ டயட் மூலியமா இல்ல டயட் மூலியமா வந்துட்டு எனக்கு கொடுத்தாங்க ஷெடியயூல் கொடுத்தாங்க இந்த மாதிரி சாப்பிடுங்க உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுனு சொல்லி சொன்னாகல ஒரு இடத்துல
ஒரு இடத்துல இல்ல அதே டாக்டர் தா அதே டாக்டர் தா அதுக்கு முன்னாடியும் வெயிட் லாஸ் வேற பக்கம் எல்லாம் நிறைய பக்கம் எல்லாம் போயிருக்கு கலர்ஸ்க்க போயிருக்கே நிறைய பக்கம் எல்லாம் போயிருக்கே எல்லா டயட்டும் எல்லா எதுவுமே ஃபாலோ பண்ணியிருக்கே அது போக இந்த பஸ் ஹாஸ்பிடல் கன்சிடர் பண்ணது அப்புறம் பர்ஸ்ட் டயட் தா கொடுத்தாங்க அப்பறம் தா டயட் வெயிட் அப்புறம் கண்ட்ரோல் ஆகுதா இல்லையன்னனு பாத்தாங்க
தோழி நா என்ன கேட்க வரன்னா நீங்க வெறும் டயட் மட்டும் தா ஃபாலோ பண்ணீங்களா இல்லா அது கூட உங்களுக்கு எக்சசைஸ் சொன்னாங்களா எகசசைஸ் பாலோ பண்ணா அந்த மாதிரி கேக்குறே ஏன்னா உங்களுக்கு இப்ப டயட்நா டயட் மட்டும்
ஆப்டர் ஆப்ரேஷன் சொல்றீங்கன்னா இல்ல இல்ல டயட்டக்கு ஆ இல்ல இல்ல இது சொன்னாங்க வாக்கிங் ஆக்டிவஸ் வந்துட்டு இப்போ வந்து உங்களுக்கு வெயிட் ரொம்ப கெயினனா இருக்கிறதுனால அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் வது கண்டிப்பா வாக் பண்ணோனு அப்படின்னு சொல்லி சொன்
ஏன்னா வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னா வந்து நம்ம வெறும் ஃபுட் மூலியமா மட்டும் பண்ண முடியாது அப்படின்னு நா கேள்விப்பட்டிருக்கே சரி நீங்க சொன்னீங்க நா ஃபுட்டு மட்டும்தா இது பண்ண அப்பவும் கம்மியாங்கல்ல அதனால தா கேட்ட
இல்ல இல்ல இல்ல வாக்கிங அது அதனால நடக்கும் கூட முடியாது அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன்ரா ஆவது இது பண்ணோன்னு அப்படின்னுதா சொன்னாங்க அதுவும் பண்ணுனே முடிஞ்ச அளவுக்கு பண்ணுனே அப்புறம் முடியாத பட்சத்துக்கு தா அப்புறம் எப்படி வீக்லி வீக்லி இசிஜி ஸ்கேனிங்க அதுவே எனக்கு ஒரு டூ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் அந்த மாதிரி செலவு இழுத்துட்டே இருந்தது அப்பறம்தா எங்க எங்க ஹஸ்பண்ட் வந்து முடிவு பண்ணி சரி ஓகே இறங்கலா அப்படின்னு சொல்லி ட்டு அப்புற இன்சுரன் ப்ராப்ளம் வந்தது நால என்ன பண்ண அந்த அனஸ்தியா டப்லட் எடுக்கிறத விட்டுட்ட அப்புறம் ஹார்ட்பிட்டு இது பண்ணவே இல்ன்ட்டு மறுபடியும் ஒன் வீக் எடுத்துட்டு அப்புறம் தா ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆன அப்புறம் ஹார்ட் பீட் கரெக்ட் ஆன வெறுப்பு தா அதுக்கப்புறம் தா ஆப்ரேஷன் பண்ணாங்க
ஓ புரி ஆமா தோழி ஏன்னா வந்து அந்த மாதிரி இதய துடிப்பு வந்து சமான நிலையில இல்ல அப்படின்னா நம்மளுக்கு வந்து அனஸ்தீசியா குடுக்கும் போது நம்மளுக்கு உயிர் போற நிலம வருமா இப்படி இல்ன்னா கோமா போற நிலம அப்படி இல்லனா வேற ஏதாவது சைட் எஃபெக்ட் அந்த மாதிரி
ஆமாமா இது பெரிய ஆப்ரேஷன் சொன்னாங்க அவங்கலே அப்புறம் ரொம்ப நேரமா ஆடிச்சு எழுப்பியிருக்காங்க போல கைய மூஞ்சில்லாம் வீங்கிச்சு எனக்கு ரொம்ப அடிச்சு எழுப்பியிருக்காங்க அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்ட் தந்திருக்கு
ஆ ஏன்னா வந்து என் என் குழந்தைக்கு கூட வந்து அனுஸ்திசியா கொடுக்கும் போது எனக்கு தெரியும் எ குழந்தைக்கு நாக்கு பகுதி வந்து கீழே வந்து ஒட்டி இருக்கு ஒட்டி இருந்துச்ச அவ பிறக்கும் போது எங்களுக்கு தெரியாது நாங்க வந்து குழ பிறந்த குழந்தையில நனச்சு இருந்தோ அவனோ நம்ம நாக்கு எப்படி யூ ஷேப் வி ஷேப்ல இருக்குல்ல எ குழந்தையோட நாக்கு வந்துடபள்யூ ஷேப்ல இருக்கும் அதாவது ஒரு பிரண்ட்ல வந்து ஒரு கட் ட்டு வந்து அப்டி இருக்கு நம் அந்த நுண்ணின்ல வந்து கீழ ஒரு மாதிரி வருல அந்த பகுதி வந்து நாக்கோடி ஒட்டி இருந்தது அப்ப எங்களுக்கு தெரியாது நாங்க குழந்தைக்கு ஹார்ட் நாக் நாக்கு நல்லா இருக் க்கு ஹார்ட் ஷேப்ல இருக்கு டபூல்யு ஷேப்ல இருக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசங்களா நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோ ஆஹ் ஒரு வாட்டி குழந்தையில அழுதுட்டு இருக்கும் போது திடீர்னு என்னோட பாட்டி சொன்னாங்க ஏய் இவனக்கு நாக்கு என்ன எப்டி இருக்கு நீங்க இன்னுமா பாக்கல இந்த நாக்கு இருந்தா அவனுக்கு பேச் பேச்சு வராது தட்ட நாக்கு இது பேச்சு வராது எதுமே பண்ண முடியாது அவனால நாக்கு தூக்க முடியாது அப்டின்னு சொல்ட்டாங்க அன்னைக்கே நாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் டாக்டர்ட போய் கேட்டா டாக்டரு சொல்லிட்டாங்க குழந்தைக்கு வந்து ஆப்ரேஷன் தா பண்ணனு அதுவு எத்தன வயசுல எத்தன மாசத்துல சொன்னாங்க ஆறு மாசத்துல சொல்றாங்க குழந்தைக்கு நீங்க ஒன்றர வயசுல ஒன்ற வயசுல நீங்க கம்பல்சரி ஆப்ரேஷன் பண்ணிருணு அதாவ்து குழந்த அம்மா அப்பா அதாவ்து வாள்லா அந்த மாதிரி சொல்றதுக்குள்ள நீங்க ஆப்ரேஷன் பண்ணீங்கன்னா மட் மட்டுதா அவனுக்கு பேச்சுங்கிறது வரு இல்லன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்டின்னு சொல்லிட்டாங்க நாங்க ஒன்றரை வயசு வர வெயிட் பண்ணோ அப்புறமு நாக்கு சரியாகல ஒரு வேளை வளர்ச்சி அடைஞ்சா அப்டின்னா கொஞ்சமாவது பெருசாகு அப்டின்னு பாத்தா அவனுக்கு எதுவுமே சரியாகல நாங்களு அதாவது வெளியூர் சென்னையில கேட்டோ அது மட்டு இல்லாம நா மூணு ஏரி ஊர்ல கேட்டோ சென்னை மதுரை அப்புறமா கன்னியாகுமரி இந்த மூணுடத்துலயு கேக்கும்போது எல்லா டாக்டரு சொன்னது ஒரே சொல்யூஷன் ஆப்ரேஷன் கவுர்மெண்ட்ல கூட போய் கேட்டோ ஆப்ரேஷன் அப்டின்னு ஆனா அனுஸ்தீசியா குடு அதுவு டியூப் வழியா கொடுப்பாங்க தெரியுமா மாஸ்க் இல்ல வாயில டியூப்பு போட்டு ஒரு அனுஸ்தீசியா கொடுப்பாங்கல்ல லங்ஸ் மூலியு ஆஹ்
சியா கொடுத்து அப்புறோ ஆப்ரேஷன் எனக்கு தெரியல அதாவ்து அது குடுத்துட்டாங்கனா மைக்கமாய்ட்டா போல அப்புறோ நா முழிக்கும் போது லைட்டா லைட்டா முழிக்கும் போது எனக்கு வந்து அதைய வந்து நெஞ்சு வரைக்கு விட்டுருக்காங்க எதோ மூக்குல இருந்து விட்டு வாயில இருந்து விட்டு வாய் வழியா விட் ட்டு எதோ ஒரு நெஞ்சு கிட்ட விட்டுருக்காங்க எனக் கு வந்து அன்கம்ஃபடபிளா இருக்குது எனக்கு இரு கைய வச்சு நானே இழுத்து போட்டுர்லா போல இருக்கா எனக்கு கண்ணு முழிக்க முழிக்க அப்டியே இரிட்டேட்டிங்கா இருக்குது அது எப்படா எடுப்பாங்க எடுப்பாங்கன்னா வாய திறந்து ஃபர்ஸ்ட்டு கேட்டது இதுதா எப்ப எடுப்பீங்க எப்ப எடுப்பீங்க இதேதா கேட்டுட்டு இருந்தே இருமா கொஞ்ச நேரோ இருமா இருமா அப்டின்னு கையல்லா
அதாவ்து நம்மளுக்கே அப்டி இருக் இருக்கும் போ அதாவ்து அவெ வந்து ஆப்ரேஷன் பண்ணும் போது கரெக்டா ஒன்னே ஹால் வயசு ஒரு வயசு முடிஞ்சு மூணு மாசோ அவனுக்கு அவனுக்கு தொண்டையெல்லா புண்ணு பால் ஸ்டாப் பண்ணல அதுவு வாயில ரத்தோ வந்துகிட்டே இருக்கு அவனுக்கு நாக் கடியில வர பால் குடிக்கிற வயசு எதுவுமே குடுக்க கூடாது குழந்த வேற பசித் தாங்க மாட்டா சாப்பாடு கொடுக்க கூடா சொல்ட்டாங்க வெறு சரி கேட்டு பர்மிஷன் கேட்டு வெறும் ஏன்னா வாந்தி எடுத்துருவாங்க ஆப்ரேஷன் பண்ண முடியாது அப்டி அப்றமா வெறும் தண்ணி மட்டு கொடுத்து கிட்டதட்ட அவ ஒரு வா ரெண்டு வாரோ ரொம்ப கஷ்டப்பட்டா அந்த நாக்குல தா உள்ள போட்ருப்பாங்க தையல் நாக்குல அழமாட் அழம்போதெல்லா ரெத் தோ வரு வாயில நாங்க கொஞ்ச நாள் அ வாயிலயே அடிக்க மாட்டோ நம்ம சும்மா வெளையாட் டுக் கூட நாங்க
ஆமாமா ஆமாமா
முடிஞ்சளவு நம்மதா தோழி நம்ம கொழந்தைகளையு நம்மளோட உடல் நலத்தையு நம்ம மட்
ஆமாங்க ஆமா கம்ப ஆமாமாமா அதுக்கப்பறோ நா ஆபீஷன் பண்ணதுக்கப்பறோ ரொம்ப வீக்கா காயிட்ட அப்றோ அவங்க சொன்னதெல்லா கொஞ்சப் ஃபாலோ பண்ணாம விட்டுட்டே ஆக்சுலி வந்து பாடியெல்லா எனக்கு சேகிங் ஆயி புரோட்டீன் எடுத்துக்கோன் சொல்லிட்டாங் கம்பல்சரி அதையு விட்டுட்டே டேப்லெட்ஸூ அயனு மல்லல்ட் அ விட்டமின்னு இதெல்லா கம்பல்சரி எடுத்துக்கோணு சொன்னாங்க எதுவுமே ஃபாலோ பண்ணாம விட்டுட்டே அப்றோ சிக்ஸ் மந்த் வரைக் ரொம்ப வீக் ஆயிட்டே எங்க போனாலு மயக்கம்போட்டு விழுந்துருவே அந்தளவுக்கு வீக் ஆயிட்டே யா ஸ்டென்த்து ஒரு ஸ்டென்த்தே இல்லாம போச்சு ஆப்ரேஷன் நாலதா அப்டின் சொல்லிட்டு அப்டியே ரொம்ப டல்லாயிட்டே ஹலோ